ஆ சொல்லுங்க தம்பி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்
சாப்ட்டாச்சிங்ளா
தியோனோ சாப்பலப்பா நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்டங் தோழி
சாப்டாச்சா
ஆ சாப்டங் தோழி
ஓ செரிப்பா
இன்னெக்கி இன்னிக்கி பாத்தீங்கன்னா பிரியாணி செஞ்சிருந்தாங்க தோழி நேத்து அம்மாவாச அதனால சாப்ட கூடாதுன்றதுனால இன்னிக்கி செஞ்சிர்ந்தாங்க
அ அ
அதனால சாப்டங் தோழி இன்னைக்கென்ன தலைப்பின் கீழ நம்ம பேசப் போறோ தோழி
இன்னக்கி ஜென்ரலா பேசுவோமே
செரிங்க தோழி ஜென்ரலானா எந்த மாதிரி
ஆ இன்னக்கி உங்க ஃப்ரெண்ட்ஸ பத்தி பேசலாமே ஏதாவ்து
ஆ கண்டிப்பா தோழி பள்ளி கல்லூரி நண்பர்கள பத்தி பேசப் போறோமா
ஆ கண்டிப்பா
அ கண்டி ஆ எங்ளு பாத்தீங்கன்னா பள்ளியில ஆ பள்ளியில கெடச்ச நண்பர்கள் வந்து அந்த நண்பர்கள் வந்து ரொம்ப அழகா இருந்தது அந்த நட்பு வந்து ரொம்ப அழகாவு ஆ சந்தோஷமாவு இருந்தது பள்ளி பருவத்துல இருக்கம் போது அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா கல்லூரி போனதுக்கப்றமா அந்த மா அந்த நண்பர்கள வந்து பாக்க முடியாத போய்ட்ச்சு ந நறையா சூழ்நிலைகளால அவுங்கள பாக்கவோ பேசவோ முடியாம போய்டுச்சி இப்ப வரைக்குமே பாக்கறதில்ல ஆ அதுக்கப்றோ கல்லூரிக்கி போனதற்கப்றோ கல்லூரி நண்பர்களு நல்லா தா இருந்தாங்க ஆனா வேற வேற ஊருன்றதுனால நாங்க வெளியவோ அந்த மார்லா எங்கியு வெளிய போக முடியாது ஆ கல்லூரிக்கி வந்தா மட்டுந்தா பேச முடியு பழக முடியு அந் மாதிரி ஆ அதுக்கப் பற பாத்திங்கன்னா என்னைக்காச்சு வெளிய நாங்களா முடிவெடுத்து வெளிய போவோ வெளிய வந்து படத்துக்கோ இல்ல சாப்டவோ இல்ல வெளில அந்த நீர் வீழ்ச்சிக்கு போறது அந்த மாரி செய்வோ தோழி இந்த மாதிரி இருந்தது கல்லூரி ஆ நட்பு அதே பள்ளி பருவத்துலதா நாங்க ரொம்ப அதிகமா வந்து வெளிய சுத்துனதா இருக்கட்டு நெறைய சேட்டைகள் பண்ணது வந்து பள்ளி பருவத்துலதா அந்த நண்பர்களோடதா நா அதிகமான பொழுதும் நாட்களும் கழிச்சது கல்லூ கல்லூரிக்கு போனதுக்கப்றோ அவங்களல பாக்க முடில பேசவு முடில எல்லாரு ஒவ்வொரு எடத்துக்கு போயிட்டாங்க ஒவ்வொரு கல்லூரி ஒவ்வொரு வேற வேற கல்லூரி அந்த மாரி போக ஆரம்பிச் சத்னால யார்கிட்டயு பேசவோ பழகவோ யாராலயு முடில
முடியாது தா
தோழி அதுக்கப்றோ கல்லூரி வந்தது கப் கல்லூரிக்கு போன பிறகு அங்கருந்த நண்பர் இவுங்களோட இந்த மாரி பொழுது கழுஞ்சிட்ருந்துச்சு அவுங்களோட ஜாலியா இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா இப்போ கல்லூரி மாணவர்கள கல்லூரி நண்பர்கள பாக்குறது வந்து கடின மாயிட்ச்சு அவுங்க வேற வேற ஊருன்றதுனால அவுங்க இப்போ அங்கருந்து வேற வேற ஊர்களுக்கு போய் வே பணி புரிஞ்சுட்ருக்கறாங்க வேலைக்கு போயிட்ருக்காங்க அதனால யாரையு யாரு பாக்கமு முடில யா அலைபேசில எல்லாரு பேசிப்போ நா அத தவுர்னு இப்போ எல்லாருக்கு திருமணம் நடக்க இருக்கு எல்லாருக் கு ஒவ்வொர்த்தருக்கு இப்ப அந்த மாரி நிகழ்ச்சிகள்ல மட்டுந்தா பாத்துக்க முடியு இப்போ யாரு நீ என்னோட நண்பருக்கு இப்போ வர இப்போ மே முப்பது அந்த மாரி திருமணம் முடிஞ்சது அந்த திருமணத்திற்கு தா எல்லாரு அலைபேசில ஆ தொடர்பு கொண்டு எல்லாருகிட்டயு பேசி அந்த திருமணத்துல தா எல்லாரு சந்திச்சிட்டோ
ஓ இந்தமே ஒரு இது உங்களுக்கு எப்டிருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாளா நீங்க பாக்கல மோஸ்ட்லி அவுங்களோட நண்பர்கள இப்ப டக்குன்னு ஒரு நாள் வந்து பா க்ணுனா ஒங்களுக்கு அந்த ஃபீல் எப்
ஆ ஒருத்தர் ஒருத்தரு ரொம்ப சந்தோஷ்மா பாத்துக்கு போது இத்தன் நாள் நம்ப எதெல்லா என்ன பேசிக்காம இருந்தோமோ அதெல்லாமே பேசிட்டோ என்ன ஏது எப்டி அந்த மாரி விஷயங்களல்லா நறயா பகிர்ந்துகிட்டாங்க
ம்
அந்த மாரி விஷ்யங்கள் நறைய நறைய நினைவுகள் அதெல்லா பேசிக்கிட்டு ஃபல பண்ணம் போது கொஞ்சோ சந்தோஷமாவே இருந்தது
ம்
அதற்க்கப்பறோபாத்தீங்கன்னா இன்னிவரு காலங்கள்ல எப்டி பாத்துக்கிறது அப்டின்றத பத்தியெல்லா கூட பேச்னாங்க ஆ அதெல்லா பேசம்போது கொஞ்சோ அது அவுங்கள போய் பாக்கறதே வந்து ரொம்ப சந்தோஷோ மான ஒரு விஷ்யோ தா அவ்ள இத்தன நாள் கழிச்சு இ அவுங்கள போய் நம்ப பாக்குறதுன்றதே ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷ்மான நிகழ்வு அதுல வந்து ஒர் த்தர் ஒருத்தர் பேசிக்கிறது அந்த மாரி விஷ்யங்களெல்லா நடக்கு போது ஒவ்வொருத்தர்கிட்டயு ஒவ்வொரு ஆ விஷ்யங்கள் இருக்கு அப்டின்னு அவுங்க வந்து ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கை அனுபவத்த மேற்கொள்ளு மேற்கொண்ட அந்த விஷ்யங்களெல்லா பகிர்ந்துக்கு போது ஒரு வியப்பாவு ஒரு சில விஷ்யங்கள் இப்டி பண்ணிட்டாங்க அப்டின்றமாரியு நறைய விஷ்யங்கள் இருக்கு இல்லிங்ளா
ம் ம்
ஆ அதனால அது பகிர்ந்துக்குபோது நல்லாவு இருந்துது ம் நறைய விஷ்யங்கள் தெரிஞ்சுக்கிட்டோ அந்த மாரிதா போச்சு தோழி
ஆ எங்களுக்கு வந்து எப்டின்னா நா எனக்கு வந்து ஆ நண்பர்கள் வந்து அதிகோ நா வந்து ஒரே ஸ்கூல்ல நமக்கு நண்பர்கள் வந்து இவிங்கதா இவ்ளதா அப்டிங்கிற மாரி இருக்கு நாங்க ஒரே ஊர்ல ரெண்டு ஸ்கூல் மார்னோ ஆ ஒன்னாவதுலருந்து அஞ்சாவது வரைக்கு ஒரு ஸ்கூலு ஆறாவதுலருந்து பத்தாவது வரைக்கு ஒரு ஸ்கூலு அதுக்கப்பறோ பதினொன்னு பன்னெண்டு வேற ஸ்கூல் ஓ அப்பதா நாங்க போற ஸ்கூல்லல்லா வந்து எனக்கு புது புது நண்பர்கள் அதுவுயில்லாம வேற ஊர் இருந்தா கூட எங்களுக்கு பரவால்ல எல்லாமே ஒரு இதே ஊர்ல இருக்கற எல்லா சொல்லப்போனா ஏ சொந்தக்காரங்கன்னு வெச்சுக்கோங்களே அந்த மாரி எங்களோட சொந்தக்காரங்க அப்டின்னா இன்னு நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோ க்ளோஸ் ஆயிட்டு ரொம்ப நாங்க அப்ப பண்ணாத சேட்டைகளே இல்ல சொல்லப்போனா எங்க கிளாஸ்ல இருக்கற நாங்க வந் படிச்சே அங்க வந்து பச பசங்க வந்து அமைதியா இருப்பாங்க நாங்க பொண்ணுங்கதா வந்து அப்டியே ஆப்போசிட்டா பசங்க மாரி நாங்க நடந்துக்கிற விதோ பசங்கள ட்ரேக் ஆ ரேக்கிங் பண்ணுவாங்கள அந்த மாரி
ம் ம்
நாங்க அவனுங்களதா ஓட்டுவோ சொல்லப்போனா யாராவது அப்பல்லா காதல் அப்டிங்கறது வந்து பெரிய விஷ்யல்ல அந்த ஸ்கூல் லைஃப்ல ஒரு பத்தாது படிக்கும்போதல்லா வந்து எங்ளுக்கு பெரிய விஷ்யோ அப்ப என்ன பண்ணுவோனா யாராது ஒருத்தி யாராவது எப்டி ஸ்கூல்குள்ளயே கிளாஸ்குள்ளயே ஒரு பையனோ பொண்ணோ பண்ணுவாங்க அப்ப வந்து பொண்ணு வந்து ஏ ஃப்ரெண்டா இருந்தா அப்டின்னா அந்த பையன நாங்க ஓட்றது கலாய்க்றது ஓட்றது அவிங்க ஏ கம்முன்னு இருப்பா கம்முன்னு இருப்பா அப்டி கெஞ்சுவாங்க யார்க்கா தெரிஞ்சிர போறப்பா ஏதோ வீட்ல சொல்லிருவாங்கப்பா அதெல்லா வந்து ஒரு இப்ப நெனச்சா சிரிப் பா இருக்கு எப்பா நம்ம எப்டிலா இருந்திருக்கோ பாரு அப்டிங்கிற மாரி அப்பறோ நாங்க பதினொன்னாவது பன்னண்டாவது அப்ப படிக்கும்போதல்லா நா ங்க பஸ் ஏரிதா போகணு பஸ் ஏரி நாங்க வேற ஊருக்குதா போனு ஆனா இங்க படிச்ச ஃரெண்டேதா அங்கயு வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க
ஆ
அப்பல்லா நாங்க என்னா பண் ஆ அப்ப நாங்க என்ன பண்ணுவோனா நாங்க ஒரே ஒரு ம் அது என்ன சொல்லுவாங்க பனியாறோ அப்பெல்லா வந்து பத்து ருபாய்க்கு பனியாறோ அப்டி வாங்குவாங்க ஆ அப்டி வாங்கும்போது நாங்க ஒரே தட்டு ஆனா பசங்க பொண்ணுங்க வேறுபாடு எல்லா கெடையாது நாங்கதா பசங்களாச்சே பையனுக்குதா பொண்ணுங்களா இருக்கானுக அவனுங்கதா வெக்கப்படுவானுங்க ஏ கம்முன்னு இருப்பா கம்முன்னு இரு ப்பா யாராது பாத்துருவாங்க ஏதாது பேசுவாங்க ஏதாது சொல்லுவாங்க அட நீ என்னடா பொம்பள புள்ளையாட்டா இருக்க வாடா பேசிக்கலா அப்டி இப்டின்ட்டு ஒரு ரகள பண்ணுவோ அங்க ஒரு கேங்கே ஒரு தனி ஜாலியா இருக்கு எங்க போனாலுமே ஒரு கேங் ஆ போறது கடைக்கு போறதா இருந்தாலு செரி வெளியவரதாலு செரி அப்பறோ முக்கியமா அந்த மிஸ்சுகிட்ட அந் போ போயிட்டு அந்த கடசி பெ பெஞ்சு இருக்கு பாத்தீங்ளா அந்த பெஞ்சுல போய் ஒக்காந்துக்கிறது ஓ ஓல் எப்டின்னா நீ வாட்டுக்கு நீ சொல்லு நாங்க வாட்டுக்கு எங்க வேலய பாக்குறோன்னு அந்த சா தின்பண்டங்கள்ளா இருக்குல்ல அதெல்லா கடேல வாங்கி கொண்டு வந்து வச்சிக்குவோ கிளாஸ் ரூம்லகுள்ள வச்சிக்கிட் ஆ மிஸ் வாட்டுக்கு லெசன் எடுத்துட்டிருப்பாங்க சொல்லி் குடுத்துட்டு இருப்பாங்க நாங்க ஒரு பக்கோ ஆ சாப்றது பின்னாடி அந்த தெரியாம தெரியாம சாப்டுவாங்கல்ல அந்த மாரி பண்றது
புரியுது புரியுதுங்க தோழி
பண்ணி ரகள பண்ணி அப்றோ கிளாஸ்ல அந்த எக்ஸாம் டைம்லல்லா என்னா பண்ணுவோனா பேப்பரயே சேஞ்ச் பண்ணிருவோ சொல்லில்லா குடுக்க மாட்டோ அப்டியே நாங்க எழுதுன பேப்பறவே சேஞ்ச் பண்ணிர்றது அ
ம் அதல்லா ஒரு நல்ல நினைவுகள் தோழி ஆ ம்மா தேர்வு நேரத்துல நம்ப ஒருத்தர ஒருத்தரு பாத்து எழுதிக்கிறது அந்த விளையாட்றது அதெல்லாமே ரொம்ப பள்ளி பருவோ அததா சொல்றனே பள்ளி பருவோ வந்து ரொம்பவே அழகா ஆ இருந்துச்சு தோழி நாங்கம் நீங்க சொல்ற மாதிரிதான் அ பள்ளிப்பருவத் துல வந்து எல்லாருமே இங்க இருக்க பசங்கதா ஊர் பசங்கதா எல்லாருமே அ எப்டினா பக்கத்து தெரு அந்த மாதிரி தா இருப்பாங்க பசங்க வெளியில யாரு அ திகமா இருக்க மாட்டாங்க எல்லா ஊர சுத்தி தா இருப்பாங்க ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுனா ம கல்லூ ரி வேல இந்த மாரி விஷ்யத்னால வேற வேற ஊருக்கு போயிட்டாங்க அதனாலதா ஆனா இப்ப வரிக்குமே பாத்தீங்கன்னா அந்த ஆ இது எப்டி சொல்றது இந்த அம் சைல்டுஹுட் ஃரெண்ட்ஸ்ன் சொல்லுவாங் இல்லைங்ளா
ஆம்மா
அந்த நண்பர்கள் வந்து இப்ப வரிக்குமே வந்துட் தா இருக்காங்க இப்ப வரிக்குமே அவுங்க வந்து பள்ளி பருவத்திலியு செரி அ கல்லூரி பருவத்திலியு செரி இப்பவு செரி வேலைக்கு ப அ வேலைக்குன்னு போம்போது செரி இப்ப வரிக்குமே அவுங்க கூட தா சுத்திட்டு அந் ந்த பருவோ அந்த பருவத்தில இருந்த நட்பு வந்து இப்ப வரிக்குமே அது தொ
ஆனா அதிலிமே பாருங்களே எப்பிடினா இப்ப
ம்
பருவத்துல இருக்கந்த அந்த நண்பர்கள் கடைசி வரைக்குமே இப்ப இருக்கறாங்க அதே கால் கல்லூரினா பாதில வந்தவிங்க அவிங்க பாரு பாதிலியே போன மாரிதா ப்ப என்னதா இந்தாலுமே க பள்ளிப் பருவத்துல இருந்த நண்பர்கள் கூட நம்ம இருக்கிற அட்டாச்சு அந்த அட்டாச்சா இருக்கறது கல்லூரி பார்க்க கிட்ட அவுளோ க்ளோஸா நம்ளால இருக்கவே மு டியாது என்னாதா பேசுறோ சிரிக்கிறோ வெளையாட்றோ வெளிய போறோ ஆ ஸ்ப் ஆனா நம பள்ளி பருவத்துல இருக்கும் போது நம்ம சரியா பேச கூட முடியாது ஏ வெளியே எங்கியும் போக முடியாதுன்னு வெச்சுக்குங்ளே பிளான் பண்ணி வெளிய போகலா வீட்ல பர்மிஷன் கேக்குணு ஆ வெளிய போகவே முடியாது ஆனா ஆ கல்லூரி டைம்ல நமக்கு அந்த ஒரு இது கெடையாது நம்ம பெரிய பசங்க ஆயிட்டோ அப்ப நம்ம வெளிய போலா அப்டின் டக்கு டக்குன் நம்ம வெளிய முடிவு எடுப்போம் போவோ வருவோ சா
ஆம்மா
வந்து அவ்ளோ க்ளோஸ் நம்ம ஆகவே முடியாது என்னாதா நம்ம பேசுனாலுமே அந்த அட்டாச் அந்த ஒரு டே பராம் அதென்ன பரிமா றுதல் கெடையாது
ஒ அ என்னாதா பாத்தீங்கன்னாலும் கல்லூரி படிக்கம் போது வெளியே எ ங்கியு அனுப்ப மாட்டாங்க அவ்ளவா அவுங்க வீட்லியா இருக்கட்டு சரி நண்பர்கள் வீட்லியா இருக்கட்டு சலி அவ்ளோ சீக்கித்து வெளிய போக அனுமதி க்க மாட்டாங்க அதே பாத்தீங்கன்னா நாங்க பள்ளி எ நண்பர்களோட நாங்க எங்க வேணா போயிடுவோ சொல்லிட்டு தா போணு அ ப்படின்றதல்லா எதுவு இல்ல அவுங்க வருவாங்க வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க ஓ இவுங்க கூட தா போறாங்க அப்டினா எது வீட்லியு எது கேள்வி கேக்க மாட்டாங்க போ போயிட்டு வா அப்டின் சொல்லிட்டு ஊரயே சுத்திட்டுதா இருப்போ பள்ளி பருவத்துல ல்லா ஊர சுத்தற து எங்க எங்க போணுமா எல்லா எடத்துக்கு போயிட்டு வர்றது ரொம் இர்ந்திச்சி ஆனா அதுக்கப்புறோ பாத்தீங்கனா கல்லூரி போனதுக்கு அப்புறோ யாரு யாரியு பாத்துக்க முடில அந்த இதுக்கு போய்ன உடனே யார் என்ன கண்டிப்பா தோழி நெறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டோ அடுத்த வர அழைப்புல நம்ம மீண்டும் இணைவோம் நன்றி தோழி நன்றி